ஹலோ
வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லார்கன் சார் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாதா சார் இருக்கோ
ஆ எங்க இருந்து பேசுறீங்க
திருவள்ளூர் சார்
ஆ நா கோயமுத்தூர் தானுங்க ஆ கோயமுத்துர்தாங்க
ம்
நா புதுசு அதனால எனக்கு பெருசா டாப்பிக்ஸ்லா தெரியாது தெரியு நீங்க ப இது பண்ணீங்கனா ஒ பெட்ரு
என்ன வேணா பேசலாமா என்ன பண்றிங்க நீங்க? காலேஜா எந்த காலேஜ் படிக்கிறீங்க? ம்ஹும் என்ன டிப் பாட்மென்ட்டு பி காம் ஓ அட்த்து சி ஏ லா படிக் போறீங்க போலருக் கு
சி ஏ வா இல்ல என்னா படிக்கிது தெர்ல் சி ஏ படிக்க மாட்டே
வேற எதாச்சு ஹெச் ஆர் கதுல போறீங்ளா நல்ல இதுதா எல்லாரு ஏ ஐ பக்க போயிட் ருக்கும்பொது நீங்க ஹெச் ஆர் பக்க போறீங்க ஏ ஐ‌ க கண்ட்ரோல் பண்றது ஹெச் ஆர் தான கண்ட்ரோல் பண்ணு
ம் ம்
ம்
சொல்ல முடியாது அது கூட எதாச்சு ஒரு இது வரு
ஹெச் ஆர கன்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஏ ஐ வருன்றீங்ளா
ம்
ம் இதுல இருக்கா அந்த மாரி இருக்கா?
எதுல இல்லெல்ல இனிமே வந்துரு உன்னொரு ரெண்டு மூணு வருஷத் துக்குள்ள இந்த ஏ ஐ பத்தி வந்துரு
ஏ ஐ பத் தி அதுலயு வந்துருன்றீங்க ம் எ அது க்கு அல்லா டிபார்ட்மன்ட்லயு வர மாரி இதுலயு வந்துரு அப்டிதான
ஆமா இன்ஜினியரிங்லதா இருக்கு ஏ ஐ ஆர்டிஃபிஷியல் இன்டு
அத ஸ்டார்ட்டிங்ல இன்ஜினியரிங்க தா கை வைப்பாங்க அதுக்குதா ஆள கம்மி பண்ணணு நா இன்ஜினியர் தா எலெக்ட்ரிக்க எலக்ட்ரானிக்ஸ் நா ஒரு பிரைவேட் கம்பெனில சர்வீஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்ருக்கே நானு நா மிஷினரி ஸ்லா பாக்கரது மிஷின் சர்வி இப்ப கூட நா கோயம்புத்தூர்ல கெடையாது நா வந்து நாக்பூர்ல இருக்க நானு
அ அ அ
மிஷினரி ஃபீல்ட்ல நா இருக்க எல்லாத்துல ஃபஸ்ட்டு டெக்னிக்கலால ஏ ஐ ஸ கொண்டு வருவாங்க அப்புறம் கொஞ்ச கொஞ்சமா இப்லிமண்ட்
அப்டியா எவ்வள சேலரி உங்களுக்கு
எனக்கு சேலரின் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ருப்பிஸ் வரனும்
ம் ம் நாக்பூரா
நாக்பூர் கிடையாது நா சுத்திக்கிட்டே இருப்பே நானு இங்க ஒரு ஒரு மாசம் இங்கே ஒரு ஃபிப்டின் டே டேஸ் ஒர்க் பண்ணுவே அடுத்தது இங்க சைட் அடுத்தது மாறும் அடுத்து வேற எங்காச்சும் குடுத்தாங்கன்னா அந்த சைட் போவே அப்டியே வா ஆ
ந்தன்ன
பர்மனன்ட் ஜாபா ஒரு நா எங்க கம்பெனி வந்து ஒரு மிஷின பில் பண்றாங்க. புதுசா மிஷினே மேனு ஃபேக்சரிங் பண்றாங்க ப்ராடக்ட் மேனுஃபேக் ர் கிடையது் ப்ராடக்ட் பண்ற மிஷின் மேனுஃபேக்சர் அந்த ப்ரடக்ட்ட நாங்க தா மிஷின் பண்ணி குடுப்பாங்க இப்ப நீங்க டெக்ஸ்டைல் மிஷின் னா ஒர் ம் ஒரு த துணியை மேனுஃபேக்சரிங் பண்றதுகு ஒரு மிஷின் வச்சுதானே பண்றாங்க அந்த மிஷினே நாங்க பண்ணுவோ அந்த மிஷின் கஸ்டமர் கிட்ட குடுத்து அந்த மிஷின வச்சு அவங்க புரொடஷன் எடுப் பாங்க நா அந்த மிஷினோட இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் அந்த ஃபீல்ட்லா நா ஒர்க் பண்றே அ அதனால வந்து சைட்டு அந்த எங்கங்கல்ல சிஸ்டம் குடுக்குறாங்களோ அங்கெல்லா போய் நா வந்து மிஸ்லேஷன் சர்வீஸ் அந்த வர்க் பாப்பே.
ம் ம்
அந்த மாரி ஒர்க்கு நா சுத்துவே நற நறய. ஊருக்கு போவ இப்ப நாக்பூரு இன் டூ டேஸ் கழிச்சி உத்யானா போனோம் அப்புறம் மேபி சைட்டு இருந்தா பாப்ப லா ரிட்டன் வ
தண்ணி குடு ஓக்கே ஓகே ல் ஃபாரின்லா அம்ச்சிவுடுவாங்கள அதுக்கு
ஆமா நா ஒரு அஞ்சு கண்டரிக்கு மேல போயிருக்கேங்கே
ம்
இந்த ஃபீல்ட் இன்ரெஸ்ட் இருந்தா வரலம் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு இன்ரஸ்ட் இருக்கும்ல எனக் ஊர் சுத்தறது புடிக்கும் அதனால நா இந்த ஃபீல்ட் ஆரம்பத்துலயே செலக்ட் பன்னாலா ஒரு அஞ்சு ஆறு கண்ட்ரிக்கு மேலே போயிருக்கே இண்டியா க்குள்ள நெறையா போவே ஃபாரின் கண்ட்ரிஸ்லா வருஷத்துக்கு ஒரு தடவ ரெண்டு தடவ
எந்தெந்த ஃபா எங்க எங்க போயிருக்கீங்க ஃபாரின்ல?
நா ஃபுல்லா ஏசியன் கண்ட்ரீஸ்தா தாய்லாந்து சைனா ஸ்ரீலங்கா மலேசியா அம்
ஓகே ஓகே
அப்புற வந்து தைவான் இந்த கண்ட்ரீஸ்லா போயிருக்கே பங்களாதேஷு நேபாள் இன்னு யூ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லா போகணு அதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கே இன்னு சைட் வந்து எனக்கு இன்னு அரேஞ்ச் பண்ணி குடுக்கல
ம் ம் பரவா ம் எனக்கு ஆசதா இந்த மாரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பத்தி கத்துக்கணுன்னு எலக்ட்ரிக் எலக்ட்ரா ப பத்தி கத்துக்கணுன்னு ஆசதா கொஞ்ச யோசிக்கல நா கொஞ்ச சீக்கிரமாவே காமர்ஸ் குரூப் போட்டுட்டே ஆ கம்ப்யூட்டர் வித் மேக்ஸ் போட்ருந்தா கொஞ்ச ஏதாச்சி இன்ஜினியரிங் படிச்சு கத்துனு வந்துருவே
இந்த மாரி நா எலக்ட்ரிக்கல் எல்க்ட்ரானிக் பண்ணி நா நாங்க வந்து ஹெச் ஆர் ட்டதான வரணு நீதா எனக்கு மேல இருக் அதுதா முக்கியோ ம் என்னதா டெக் னிக்கலா என்னதா பண்ணாலு ஹெச் ஆர் தான முடிவு பண்றது நல்ல இதுதா என்னய பொறு த்த வரைக்கு இது இப்ப இருக்குற சூழ்நிலைக்கி எல்லாரு போய் டெக்னிக்கலுக்கு விழறதுக்கு இந்த மாரி போனாலு நல்ல இதுதா அதனால ஒண்ணு பெரிய இதல்லா கெடையாது அதனால நம்ம இன்ட்ரெஸ்ட்டுதா நம்ம எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கோ இவரு இந்த வேலய பாத்தாங்க நாம இந்த வேலய பாக்கணுன்னு இல்ல நம்மளுக்கு என்ன வேல நம்மளுக் கு எந்த சப்ஜெக்ட்ஸ்ல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல போலா அதுல போலா அது தப்பில்ல அதுலயு ஹெச் ஆரு அவுங்க வந்து வெளிநாடு போறதல்லா இருக்காங்க அது அந்த ட்ரிக்கி போறவங்கல்லா இருக்காங்க அதுலயு இருக்காங்க நம்ம நாலேஜ வளத்துக்கறதுலதா இருக்கு
ஆம் ஓகே ஓகே அதா நல்லா பண்ணுணு
ஆ எத பண்றாலு நல்லா இது பண்ணா எனக்கு இந்த ஆர்வ வந்து ட்ராவல்ல ஆர்வ என்னோட என்ன கரியர ஸ்டார்ட் பண்ணம்மோதே எ வேல ஊர் சுத்துற வேலையா இருக்கணு அப்டின்னு நா அந்த மாரி நெனச்சே அந்த மாரி அமஞ்சுச்சு அதுனால வந்து நானு அதுனால அது இதா அப்டியே செட் ஆயிட்ச்சு
ஓகே ஓகே நானுந்தா
ம் புரில என்னது ம் ம் ஆமா ம் ம் ஆமா ஹெச் ஆர் பத்தி அதுல இருக்குற அட்வான்ஸு வ க இது என்னான்னு அது க இது பண்ணிக்கிட்டே இருக்கணு இப்ப இருக்குற ஹெச் ஆர் இருக்கானே என்ன அடிஷல் கோர்ஸஸு ஏ ஐ வந்துருச்சுனா ஏ ஐஸ் பட்ச்சி கிளாஸஸு அதுக்கான கோர்சஸ் எல்லா இருக்கு அதெல்லா நம்ம தேடிக்கிட்டே இருக்கணு சைமென்டேஸ்லா தேம்பி தேடிக்கிட்டே இருந்தா நம்ம படிக்லைன்னா கூட அத பத்தி நாலேஜ் வச்சுக்கணு அந்த டைம் வரும்போதுப்பா அந் ஒரு க ஒரு க ஒரு ஒரு கம்பெனில இந்த இந்த ஸ்கோர்ஸ் இருந்தா நறயா ஆ ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா அத சட்டுனு சேந்து அதுல அந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணி அது உள்ள நொழஞ்சிர்ணு ஃபஸ்ட்டு ஜாப்குள்ள அதுக்கப்புறொ வந்து நம்ம கம்பெனி மா அது அதுக்கப்பற நம்ம லேர்ன் பண்ற
உம்
உள்ள நொழ்ஞ்சுட்டா போது அதுலந்து நறையொ மத்தவ்ங்கிட்டந் நறைய கத்துக்லா
சொல்லிக் குடுப்பாங்க பட் இன்ஷியலா நொழையதுக்கு என்னவோ ப்ரொஃபைல் கம்பனியோட ப்ரொஃபைல் அந்த சப்ஜக்ட்ஸு அதுலா கோத்ரூ பண்ட்டு ஹோம் ஒர்க் பண்ட்டு அந்த கம்பெனி என்ன எதிர்பார் க்குறாங்க அதுலா தெருஞ்சுகிட்டு அ ப்ரொஃபைல பாத்து ட்டு அந்த ஒர்க்குக்கான ஜாபுக்கான என்ன ஒர்க்கா இருக்கு அப்டின்னு இதெல்லா நெட்ல அடுச்சா எல்லாமே வந்துரு அது நம்ம ஒதர ஹோம்ஒர்க் பண்ட்டு போனாவே செலக்ட் ஆயிர்லா பெரிய பெரிய இந்த இதெல்லா கெடயாது சப்ஜெக்ட்ஸ் தா கேப்பாங்க ஃப்ரெஷ்ஷரா போனா சப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கனு அவ்ளதா சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா போது ம் ஆ கம்யூனிகேஷ் பெரும்பலா கம்யூனிகேஷன் ஸ்கில்லா எல்லா போட்டா வந்துருது பெரிய கம்யூனிகே என்னா ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுனா போது என்ன பெருசா கம்யூனுகே ஸ்கில்லா பெருசா பாக்கல டெக்னிக்கலா அந்த ஸ்ட்ராங்கா எனா லாங்வேஜுன்றது லா இல்ல அடுச்சா நெட்ல அடுச்சா எல்லா லாங்வேஜு மாரி வந்துரு மெண்ட்டலி நம்ம கரெ ட்டா இருக்கொமா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கொமா ஃப்ரெஷ்ஷர்னா சப்ஜெக்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கொமா அவ்ளதா சப் இப்பதக்கி ஃப்ரஷ்ஷர்னால சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கனு ஆனா சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்லந்து நம் நறைய படிப்போ இந்தம் போற கம்பெனிரீ எந்த க எந்த கம்பெனிக்காரனுங்க எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேப்பான்றது நம்ம தெரிஞ்சுக்கனு அவ்ளதா
ம்
எத்தன இயர் ஏ எத்தன எந்த இயர்
தேர்ட் இயர் போ போறே
தேடி போப்போ இன்னு ஒரு வர்ச இருக் கோ முருகு ம் பாருங்க நல்லபடியே பண்ணுங்க
ம் நீங்க என்னன்ன பண்ண இந்த ஒர்க் மட்டுதா பண்றீங்களா
இந்த வர்கக்குனா நா வந்து எலக்ட்ரிக்கல் சைடுனால வந்து இந்த மிஷின் நா வந்து மெக்கானிக்கல் கெடையாது ருக் அதனால இந்த மிஷினோட பேன்லே நா தா பண்ணுவே எங்க ஃபேக்ட்ரியில்ல
நீங்க தா ஐடியா குடுப்பீங்களா
ஆ அது டிராயிங்ஸு அதுக்கான அது ஒரு பேனல் எலக்ட்ரிக்கல் பேனல் பண்றாங்க தெ பேனல் தெரியல
ம் ம் ம்
இப்போ இபிலெல்லா பேனல் இருக்கு அந்த மாரி பேனல்ஸ்லா பண்ணுறாங்க அதல்லா வந்து பவர் பேனல்ன்னனு சொல்லுவாங்க அ பவர் சப்கிப்டல் மட்டு தா போவு நா பண்ற வந்து கண்ட்ரோல் பேனல் மிஷின கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பேனலில் எம்சிபிஸு கான்ண்ட்ராக்டர்ஸ்லா சொல்லுவாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியு தெரில அ அதில் எலக்ட்ரிக்கலன்றது ஒரு மிஷின கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேனல் பண்ணுவாங்க அது வந்து இபி ல இருக்க மாரி பெருசா இருக்கா சின்னதாக இருக்கு ஆனா நெறைய காம்படிவி கானட்டாக இருக்கு கண்ட்ரோலப்ளாக இருக்கு மிஷின் கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரேக் வண்டியில ப்ரேக்கு கிளட்சச் அதல்ல சொல்கிறாங்கள எலக்ட்ரிகலு எல்லாமே இருக்கு அதல்லா வந்து மிஷின்ல அசம்பள் பண்றதுக்கு அது எ எப்ப வேலை செய்யணு கை வரணமா கால் வரணமா கை எவ்ளோட தக்கணு கால்வ்ள தக்கணு மிஷின்வ்வளோ இதத்துல ஓடுணு எவ்வளவு வேகத்துல போனோ எங்க வைக்கணு எங்கே திரும்பணு எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் பேனல்கள்ள தா வரு அது ட்ரைவ்ஸுன்ன சொல்லுவாங்க மோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிஎல்சி னு சொல்லுவாங்க அதல்லா ட்ஃபயர் ஆகு நா என்னோட பாட்டு பேனலில பண்ணி ப்ரொடக்ஷன் இது பஎல்சி இதெல்லா நா பண்ணிருடுவே அதுக்கு ப்ரோக்ராமர்னு ஒருத்தர் வருவாரு நா வந்து சூ பா ஹார்ட்வேர் சைடு பண்ணிடுவே சாஃப்ட்வேர் சைடு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க அந்த நா அதெலா ப்ரோக்ராம்குல்ல கொண்டு வருவாங்க ஹாட்வேர்க்கு ஹாட்வேர் ஒர்க் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்லா பண்ணுவாங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப் அப்றோ அப்றோ மிஷனுக்கு குடுத்து மிஷின ரன் பண்ணி பாப்போ நாங்க சொன்னதுதா வந்தருக்கா அப்டீன்ட்டு வரலைனா அதுக்கான சேஜ் சேஜ்சஸ்லா பன்னுவாங்க இது இப்டி வரணு அப்டி வரணு அதெல்லா ஏங் ஃபேக்ட்ரில உக்காந்து சரி பண்ணிட்டு அதெல்லா ஓகே ஆச்சுனா அப்றோ கஸ்டமர் சைட்டுக்கு வந்துரு அதுக்கப்றோ திரும்பி நா வந்து அந்த மிஷின் நா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி குடுத்து சொல்லி குடுத்துட்டு அவங்க குடுக்குற ப்ராடக்டுக்கு மிஷின் ஓடுதானு பாக்கணு நாங்க நாங்க இத கற்பனைல் பண்ணி வச்சிருப்போ
உ இப்ப கஸ்டமர் சேட்டிஸ்வக்ஷனாலனா இப்ப எப்டி சேன்ஜ் பன்னுவீங்க
ஆ இப்ப சேட்டிஸ்ஃபைடு ஆகள தா பத்து நாள் ஆச்சு மூணு நாள்ள முடிக்க வேண்டியது பத்து நாள் ஆச்சங்க குடுத் குடுத்த அவுட்புட்டு அவங்க கேட்ட அவுட்புட்டு வரல அதுக்கு ஒர்க் பண்ணிட்ருக்கோ இப்ப இங்க ப ப அ எங்களுக்கூனு ஒரு செட்டப் அ கஸ்டமர் ஆடர் பொருத்துதா அவங்க என்ன வேணுனு கேக்குறாங்களோ நா பண்ற ரப்பர் ஓஸுங் ரெஸ்டிக் பண்றோ உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில நம்ம சிலிண்டர்ஸ்லா யூஸ் பண்றோல அதுக்கு ஒரு சிலிண்டருக்குனு கேஸ்க்கு ஒரு ஒரு ஒரு ஓஸ் வருது பாத்தியா
ஆமா
அ அதில வந்து இது போகு என்னது அது வந்து நம்ம சிலிண்ட்ரு அ க கேஸ் போவு இந்த மாரி இந்த ஓஸ் வந்து பாத் பாத்தீங்னா ஒலகோ முழுக்க எல்லா நெறையா அது காரு பஸ்ஸு லாரி கப்பலு எல்லாதுலயு யூஸ் ஆமா அந்த மாரி ஓஸஸு அது வந்து உள்ள என்ன டிராவலாகு பொறுத்துந்த ஓஸ மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க காத்துக்குனா ஒண்ணு ஹேரு கா ஆயிலுக்குனா ஒன்னு அந்த மாரி ஒவ்வொரு எடத்துலயு ய கண்ணுக்கு தெரியாம இது எங்கே பாத்தாலு இருக்கு அந்த ஓஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு நாங்க மிஷின் குடுக்குறோ மிஷின குடுக்குறோ ஓஸ் மேனேஃபேச்சரிங் நாங்க பண்றோ அந்த மிஷினே அந்த மிஷி எங்க மிஷின வச்சு தா ஓஸே அவங்க பண்வாங்க அந்த மிஷினுக்குக்கான அத சேத்த மாரி சைஸ் வரல இது வரல டிஸ்டன்ஸ் வல்ல அந்த குவாலிட்டி வல்ல அப்டின்றத அதுக்கு தகுந்த மாரி புராக்ராம்லயு ஹார்டுவேர்லயு மாத்தி சர்ட்டிஃபைடு பண்ணணு நாங்க பண்ண இப்ப குடுத்தது கொஞ்ச கொஞ்ச டிஃப்ரன்ஸ் இருக்கு ஒ பெரிய டிஃப்ரன்ஸ் இல்ல கொஞ்ச கொஞ்ச சேஞ்சஸ் பண்ணணு அதுக்கான ப்ரோக்ராம் இப்ப நா உங்கிட்ட பேசிட்ருக்கனல்ல புரக்ராமர் ஆன்லைன்ல இருந் து வேல பாக்கறாங்க ஆன்லைன்ல பண்ணுவாங்க அது வந்து அவுங் கூட வரணுன்னு அவசியோ கெடையாது. அங்க இருந்து இதுக்கு ஒரு கனெக்ட் பண்ணிருவோ நெட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ட்டு ஒரு சாஃப் ட்வேர கனெக்ட் பண்ட்டா அங்க இருந்து மிஷின அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பாங்க அவங்க புரோக்ராம் வேல எல்லா பாப்பாங்க நா பாத்துட்டு இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி குடுங்க அதெல்லா பிரச்சன இருக்கு அதெல்லா கஸ்டமர் மாத்தி கேக் கறாங்கன்னு சொன்னது அவங்க பண்ணி குடுத்துருவாங்க இதா என்னோட வேல ம் ஆ இப் இப்பன்னா புரியல இப்ப நா சும்மாதா இருக்கே ஏன்னா அவங்க வேல பாத்துட் ருக்காங்க புரோக்ராமர் சைடு வேல பாத்துட்ருக்காங்க நா என்னோட இதெல்லா குடுத்துட்டே. ரிப்போர்ட்ஸ்லா குடுத்துட்டே இதல்லா சேஞ்சஸ் பண்ணி குடுத்தீங்கன்னா மிஷின் ஓ